ஹலோ
ஆங் என்னடி பண்ற
என்ன பண்றன் உக்காந்துருக்கேன் நேத்து மழை பெஞ் நேத்து மழைல இங்க துணிய மாடியில காய வச்சுட்டு எடுக்க மறந்துட்டேன் எல்லா துணியும் நனைஞ்சு சுட்டு மாடியில போய் பாத்தா எல்லாம் நனைைஞ்சு கெடக்கு திரும்பி இது இவ்வளோத்தையும் காய வச்சு எடுத்து மடிச்சு வைக்கணுமே அந்த டென்ஷன் தான்
ஏன் மழை வரும்னு தெரியுல்ல முன்னாடியே எடுடுத்திருக்கலாம்ல மறந்துட்டியா
அது அந்த சிந்தனையே இல்ல எனக்கு மழை வரணுன்னுதான் நெனச்சட்ருந்தேன் ஏன்னா எனக்கு எப்ப மழை வருதோ அப்ப அந்த வெதையெல்லாம் போட்டு வுட்டுரணும் அப்படின்னு சொல்லி அவரைக்காய் விதை பூசணி வெத வெண்டக்காய் வெத எல்லா வெதையும் வாங்கிட்டு வந்து வச் சிருந்தேன் அதுக்காக மழை வரணும் மழை வரணும்னு நெனைகச்சேன் ஆனா நான் மாடில துணிக் காய போட்டதையே மறந்துட்டேன்
வெயிலடிக்கும் காய வச்சில்லாம்
ஆஹ் து ஒ முன்னாடி இந்த வெதையெல்லாம் போட்றதுக்கு கேலண்டர்ல பாத்து நம்ம இந்த மேல் நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் அப்படின்னு சொல்லி பாப்போம்யில்ல
ஆமா
ஆஹ் அதுல இது இப்ப இந்த இதுல எதெதல்லாம் அந்த மாரி பாத்து போடணும் இந்த வெதையில
கீர வெதையெல்லாம் மேல்நோக்கு நாள்ல போட சொல்வாங்க கீழ் நோக்கி இந்த ஊர்ல ஆமா மண்ணுக் கு மேல காய்க்கிறது கொத்தரங்கா கொத்தரக்கா அஹ் இது கத்திரிக்கா இந்த மாதிரிலாம் வந்து ம மேல்நோக்கு நாள் பாத்து போடணும் கீழ்நோக்கு நாள்னா இந்த நம்ம என்ன போடுவோம் ஆஹ் முள்ளங்கி இந்த மாரி உள்ள ஐட்டம்ஸ்ல்லாம் வந்து ஆஹ் கீழ்நோக்கு நாள் படர்றது வந்து படற் நாளுங்கிறது வந்து கொடி வகைகள்லாம் பூசணிக்கா வெத அவரைக்கா சொரைக்கா இந்த வெதைகள்ல்லாம் படர் நாள்ல போடணும்
உஹம் அதுதான் அந்த இத பாத்துட்டு அது மாரி வளர்பிரையில தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதையும் பாத்துக்கிட்டு செடி போடலா மழ வரணும்னு நெனச்சிக்கிட்டே இருந்தேன் பார்த்தது என்னன்னு அஹ இந்த செடியெல்லாம் போய் போட்லாம் அப்டின்னு உட்காந்துருக்கோம்
ஆஹ் அதான் இப்ப ஆடி மாசத்துல போட்டா நல்லா வெளையுன்னு சொல்வாங்க இப்பயேதான் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுல்ல இப்ப போட்டாலே வந்து உனக்கு செடி நல்லா செழச்சி வளர ஆரம்பிச்சிடும் நல்லா காய்க்கும் அப்பதான்
பராமரிக்கிறதுதான் வீட்ல இருந்து அத கரெக்டா பராமரிச்சு நம்ம அத பயன் நல்லா அத பராமரிச்சோம்னாவே நமக்கு தேவையான எல்லாமே நம்ம வீட்டுலந்தே பறிச்சு சமைச்சிக்கலால்ல
ஆமா ஆமா நம்ம செய்யறதுனால வேற எதுவும் எருவுல்லாம் போட வேணாம் வீட்டுல உள்ளதுலயே போட்டு நல்லாவே சம்ச் செய்லாம் ஹெல்தியாகவும் இருக்கும் பசங்கள்லாம் என்ன பண்றாங்க
பசங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிருக்காங்க இந்த செடி கொடி எல்லாம் வெக்கிறதுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் நாமளே நாம்ளே வெளைய வச்சு நாமளே அத சாப்பிடும் போது கிடைக்கிற சந்தோஷமே நல்லா இருக்கும் ஒரு தடவ அத நம்ம முயற்சி பண்ணி பா்போம் அப்படின்னு சொல்லிருக்கேன் அவங்களும் ஆர்வமா இருக்காங்க நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா ரெண்டு பேருக்கும் பிரிச்சு குடுத்துருவோம் அந்த எடத்த இது ஒரு பக்கம் நீ பாரு இன்னொரு பக்கம் அவ பாக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு குடுத்துருவோம் யாரு அவங்கவுங்க தோட்டத்தை சரியா பராமரிச்சு அதுல வெளைய வெக்கிறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன் இது எந்த அளவுக்கு சாத் த்தியம்னு தெரியில பாக்கலாம் ஒரு முயற்சி பண்ணி பாக்கலாம் அப்படின்ருக்கேன்
ஆஹ் நல்லதுதான் ஏன்னா பசங்க வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் விட்டு வந்தோடே வந்துட்டு உடனே ஸ்கூ இது டிவி பாக்க ஆரம்பிச்சர்றாங்க இல்லியா ஹோம் ஒர்க்கு இப்படியே போயிட்டு இருந்தா அதுங்களுக்கும் அவங்களுக்கும் வந்துட்டு லைஃப்ல வந்து இதெல்லாம் தெரியாமயே போயிடும் அதனால இதெல்லாம் கத் த்து குடுக்குறதும் நல்லதுதான் நானும் என் பையனுக்கு வந்து அந்த மாரி செய்யலாம்னு தான் நெனைக்கிறேன் இப்ப இங்கே நான் வாடக வீட்ல இருக்கிறத்துனால ல ஏதோ சின்ன சின்ன செடிய மட்டுந்தான் வளர்த்திட்ருக்கேன் வாசல்ல வச்சு வளர்த்திட்தான் இருக்கேன்
இதுல அவுங்க ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் எல்லாமே தயார் பண்ணி குடுத்துருணுமா வெதையும் போட்டு வளர வச்சு குடுத்துரணுமா அதுக் க்கப்பறம் பராமரிப்பு வேலைகளை மட்டும் அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்குறாங்களா எப்படி செய்யணுன்னனு எனக்கு தெரியில அப்டின்னு சொன்னாங்க ஒரு முயற்சி பண்ணி பாருங்க ஆரம்பத்திலெருந்து எப்டி பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன் அது உம் முழுக்க முழுக்க உங்களோட உழைப்புலயே அந்த செடியை நீங்க வளர வச்சு அதுல வந்து ஒரே ஒரு பூவோ ஒரு காயோ காயக்கும் போது அஹ் அது எப்படி இருக்குன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன்
ஆஹ் செரி செரி அது சொல்லி குடு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேந்து என்ன பண்ணுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணா போதும்ல அந்த பிள்ளைங்க அழகா பிக்கப் பண்ணிக் வாங்க
ஆமா ஆமா ஆமா நா அதுதா அந்த எடத்த அடைக்கிற மாதிரி உள்ள செடியெல்லா இப்ப நம்ப போட வேண்டா இந்த பூசணிக்கா பரங்கிக்கா இதெல்லா அப்டியே அந்த எடத்த படர்ந்து ரொம்ப அடச்சிடுது அதனால அதெல்லா விட்டுட்டு கொத்தரங்கா வெத த வெண்டெக்கா வெத இதெல்லா மட்டு போட்டுட்டு பந்தல் போட்ற மாதிரி உள்ளத அவங்ககிட்ட குடுக்க வேண்டா ஏன்னா இல்லா லைன் ஃபார்ம் பண்ணி அத அப்டியே மெயின்டன் பண்ணி தண்ணி ஊத்தறுதுகெல்லா அவுங்ளுக்கு ரொ ரொம்ப எளிமையா இருக்குல அதனால அந்த மாரி குடுக்கலா அப்டின்னு இருக்கே
உம் சரிதா ஏன்னா பசங்களுக்கு இப்ப இதலா புதுசு பஸ் ஒரு வருஷோ போட் பழகிச்சு அப்டின்னா அந்த பிள்ளைங்களே தானாவே செய்ய ஆரம்பிச்சுரு ஆஹ் இது நல்லா இருக் க்கு நமக்கு அந்த புள்ளைங்களுக்கு புடிக்க ஆரம்பிச்சிரு சில பிள்ளைங்க அதையே ஃபாலோ பண்ணி ஃபியூ எல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அதுங்க லைஃலயு அதயே செய்ய ஆரம்பிச்சிருங்க நம்ப ஸ்டார்ட் பண்ணி விட்றது தானே
ஆமா ஆமா ஆமா அதா அவங்கள என்கரேஜ் பண்ற மாரி யாரு வந் யாரு வெளைய வக்கிறது சரியா மொறையா பராமரிப்புல இருக்குன்னு பாத்து அவுங்ளுக்கு வந்து ஒரு பரிசு குடுக்குறே அப்டின்னு சொல்லி சொல்லிருக்கே அந்த பரிசு என்னன்னா ரெண்டு ஆஹ் அவங்களோட உழைப்ப பாத்து அதுக்கு ஒரு ரோஜா பூ செடி பரிசு குடுக்குறேன்னு சொல்லிருக்கே அது அவுங்ளுக்கு ரொம்ப ஆஹ் மகிழ்ச்சியா அவங்க ஃபீல் பண்றாங்க
சூப்பர் சூப்பர் பரவால ஏதோ ஒண்ணு நல்லதா செஞ்சா சரிதா நேத்தி கூட இவங்க ஏதோ ஒரு செடி வெத கெடச்சது அப்டின்னு சொல்ட்டு எடுத்துட்டு வந்தாங்க எதோ கீழ கெடந்தச்சா பேக்கெட்ல அது எதோ கல்யாணத்துல ரிட்டன் கிப்ட் மாரி குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறே ஆ அது வந்து கீழ கெடந்துருக்கு போல அது ஒரு சின்ன பேக்கெட்தா அது பேக்கெட் குள்ள என்ன இருக்குன்னா ஆஹ் முருங்கக்கீர வெதையு அப்றோ எதோ ஒரு வெத போட்ருக்காங்க அதுல என்ன போட்ருக்காங்க நேம் போடல அப்றோ சின்னதா கோக்கோபீட்டு இது ரெண்டு வச்சி மூணு வெ ரெண்டு வெத ஒரு கொக்கோபீட் குட்டீ பேக்கெட்ல போட்டு அழகா இருந்தது பாக்குறதுக்கு அந்த மாரி கூட நம்ப எதாது பங்ஷன் வச்சா எல்லாருக்குமே குடுக்கலா நல்லாருக்கு அத பாத்தோனேயே வாவ் சூப்பரா இருக்குல இந்த மாரி குடுக்கலா முன்னாடியே எல்லாரு ஸ்டாட் பண்ணிட்டாங்க இருந்தாலுமே இப்ப பாத்தோனா இது மாதிரி குடுத்தா நல்லாதானே இருக்கு அப்டிங்கற மாரி இருக்கு எடுத்து வச்சிருக்கே
ஆமா ஆமா இப்ப நெறைய சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே ஆஹ் ரிட்டன் கிஃப்ட்டு அப்டின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணம் டைப்ல அப்றோ அந்த தட்டு இந்த மாதிரி குடுக்கறது அது என்னமோ நமக்கு அது அவ்ளவா அதோட பயன்பாடு நமக்கு அவ்ளவா இல்ல அதுக்கு பதிலு இந்த மரம் செடி குடுக்குறாங்க பாத்தீங்ளா அது எங்க வீட்ல வந்து நா அந்த மாரி இப்ப எங்க வீட்ல ஒரு நெல்லி மரமு ஒரு பலாமரமு வளந்து இருக்கு அத பாக்குபோதெல்லா இது வந்து அந்த நாங்க எந்த வீட்டுக்கு போனமோ அவங்க வீட்ல குடுத்தது அந்த மரோ இது அப்டின்னு இன்னிக்கு சொல்ற அளவுக்கு அந்த மரோ வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அவங்க பேர சொல்லி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு க்கு அத இன்னிக்கு நாங்க நெனச்சிட்டுருக்கோல அந்த மாரி ஆ அந்த மாரி தியான ரிட்டன் கிஃப்ட்டு குடுக்றது நல்லது
ஏன்னா அவங்க வந்து இப்ப மரம் செடி குடுத்தா அது வந்து எப்டி பாத்தாலு ஒரு ஒரு தலமொறைக்காது கண்டிப்பா வரு ஒரு தலமொறன்னு இல்ல அது பராமரிக்கறத பொருத்தி ரெண்டு மூனு தலமேரிகிக்கு வரு நம்ப ஒரு தடவ வெக்கறது எல்லாருக்குமே யூஸ் ஆகுதுல ஒரே ஒரு செடின்னு நெனைக்கிறோ அது அதோட வெல கூட வந்து ஒரு பத் ரூபா இருவதுருபா இந்த ரேஞ் த தா இருக்கு ஆனா அது காய்பு காய்ச்சதுன்னா அதோட பலன் வந்து அதிகமா இருக்கு ஒரு சாதாரண ஒரு கிண்ணோ குடுக் கிறதுனால வந்து அதோட வெலைய கம்பேர் பண்றப்ப செடிக்கொடியோட வெல வந்து கம்மிதா அது கண்டிப்பா குடுக்கலா இல்லையா
ஆமா ஆமா ஆமா நெறைய நெறைய வீட்ல நானு பாத்துருக்கே அந்த செடி கொடிகள் குட செவ்வாரி ஆஹ் செடி இந்த மரம் ஆஹ் அந்த மாதிரியான இதெல்லா குடுக்கறது நெறையா வீட்ல பாத்துருக்கே நல்ல முயற்சி
ஆமா கண்டிப்பா இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்ய போறீங்க
இன்னைக்கு இந்த தோட்ட வேலையை முடிச்சிட்டுதான் வந்து சாப்பாடு வேலையில கைய வைக்கணும் தோட்ட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற இருக்கேன் இன்னும் நேரம் இருக்குல்ல
ஆமா நீ ஸ்கூல்லல்லாம் லீவ் வேறல
ஆமா ஆமா ஸ்கூல் லீவு இவங்கள சமாளிக்கணும்னா நம்ம அதற்கு இணையான இன்னொரு வேலையை கொடுத்தே ஆகணும் அதனாலதான் இந்த மாதிரி தோட்ட வேலையில இறங்கிட்டோம்
கண்டிப்பா கண்டிப்பா நானும் ஏதாவது செய்யணும் அதை யோசிச்சிட்டு இருக்கேன் அவங்களுக்கு வேற சாப்பாடு கொடுக்க க்கணும்ல அதனால சொல்லுங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதனால வந்து இப்ப காலை சாப்பாடு ஒரே இதா செஞ்சுட்டா என லீவா இருக்கிறதுனால ஒரே இதா செஞ்சுட்டா அதை வச்சு பாத்துப்போம் ஆஹ் இப்ப அவ வய ஆஹ் சொல்லுங்க
உம் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் போற டைம்ல மட்டுும்தான் காலையில ஒரு வேலை சமைச்சு அதையே பயன்படுத்தி எல்லாரும் சாப்பிடுவாங்க இதே லீவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க காலையில ஒரு சாப்பாடு மத்தியானம் ஒரு சாப்பாடு அப்படின்னு தனித்தனியா தான் செஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்ப வேலை களும் அதிகமா இருக்கும்
ஆமா கண்டிப்பா உ இவங்க இப்போ வேலைக்கு போறதுனால இப்ப காலையில ஒரு தடவை செஞ்சு ஏதாவது வச்சிருவேன் வேற ஏதாவது மீன் வாங்கி ங்க இது மாதிரி ஏதாவது வாங்கினாங்க வேனுனா திரும்ப இன்னோரு தடவ சமைக்கிறமா மாதிரி இருக்கும் வேலைக்கு நம்ம வேலை தனி வேற பார்த்துட்டு இருக்கிறதுனால இது மாதிரி ஃபாலோ கொஞ்சம் ஈசியாது வேற என்னும் இல்ல
இந்த உணவு முறையில மட்டும் கொஞ்சம் சுகா சுகாதாரமாவும் ஆரோக்கியமாவும் ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒரு ஒரு வாரத்துக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம் அதுவே அது கண் கண்டனியூ பண்ண முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு பேரிச்சம்பழம் அப்புறம் பயிறு ஊற வச்சு குடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அது பரவாயில்ல நல்ல மாற்றத்தையும் கொண்டு வந்ததுதான்
ஓகே ஓகே சரி பண்ணுவோம் ஓகே நம்ம அப்புறம் பேசலாமா ஓகே
ஓகே